அம்
வணக்கம் சொல்லுங்க
ம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க
ஆ இப்ப உங்கள்ட பேசிட்டுதா இருக்கே சொல்லுங்க சொல்லுங்க
அங்க இன்னக்கி ஒங்க ஊர்லலா கிளைமேட்லா எப்டி இருக்கு
கிளைமேட்டு பரவால்ல பகல்ல வெயில் தா ஆ ஒரு சாய்ந் தர ஒரு மூன்ற மணிக்கு மேல கொஞ்சொ பரவால்ல கொஞ்சம் பரவால்ல இப்ப வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பத்து பன்ஞ்சு நிம்ஷொ மழ மழ பெஞ்சது ஜில்லுனு இல்ல அ திருப்பி அதிக சூடாதா இருக்கு அந்தளவுக்கு இல்ல ஆமா ஆமா அங்க எப்பிடி இருக்கு க்ளைமேட்டு
இங்க வந்துட்டு நல்ல மழதா
ஓ
இங்க காலைல இருந்து வெயில் இல்ல இன்னைக்கி மழதா பெஞ்சிட்டு இருக்கு
ஓஹோ செரி செரி செரி செரி
அதனால சில்லுன்தா இருக்கு வேர்கல வெக்கல்லா கொஞ்சொ கொறஞ்சிருச்சு இன்னைக்கி
ஓ செரி செரி செரி ஒருவேல இந்த எல் எல்லினோ எல்நினோவா அது என்னது எதோ சொல்றாங்களே ஆ அதுவா அது எது அதோட பாதிப்பா என்னன் தெரிலையே
தெரியல அதா ஃபோன்லலா வருதே அங்கங்க வந்துட்டு தார் ரோடுல்லா உருகுது
ஆமா ஆமா இது ஆ யூரோப்ல
அதுலா உண்மையான வீடியோவா இல்ல இதுவே ஏ ஐயான் தெர்ல
இல்ல இல்ல அது எல்லா நி நியூஸ் சேனல்லயு வந்தது ஆ ஆ அதிக வெப்பத்துனால மக்கள்லா கொஞ்சோ மயங்கி வுழுகுறாங்க போல
ஓஹோ நம்ம அப்ப அங்க முப்பத்தஞ்சே அவங்களால தாங்க முடியாதனே அங்க இருக்குறவங்களால
ஆமா அங்க வந்து கம்மியாதா இருந்திருக்கு இத்த இவ்ள நாளு இப்ப கூடம்போது அவுங்களால அத அதாவது உங்களுக்கு வந்து வந்து என்ன சொல்லா அம் அம்பது அறுவது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தா ப்ரெச்சன அ வயச கம்மியா இருக்கவங்களுக்குல வயசானவங்கதா எறந்துருக்காங்க அதுதானே தவிர இவுங்க மேலப்புல நியூஸ்ல சொல்றது உங்களுக்கு பூதாகரமா சொல்றாங்ளே தவிர அப்ப வயசானவங்க இதா இருக்க இப்ப நம்ம நம்ம ஊர் ஊலயிமே பாத்திங்கன்னா வெயில் அ காலத்துல அ அதிகமா உங்களுக்கு இதாகுதுல்ல இப்ப வ வயசானவங்களுக்குலா ப்ரெச்சன வருது பாத்திங்ளா
ஆமா
அ அது மாரிதா அங்கயு மத்தபடிக்கு நார்மல்தா அது கொஞ்சோ பூதாகரமா தொலைக்காட்சில சொல்றாங்க அவ்ளோதா வேற ஒன்னுங்கெடையாது இப்ப நார்மலா பாத்தீங்கன்னாலே வந்து எப்டின்னா இப்ப யூடியூப்லல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒ ஒரு செய்தி போட்றாங்கன்னா அது ரொம்ப பெருசாக்கி தா போட்றாங்க ஒண்ணுமே இப்ப நீங்க ஒரு உள்ள போய் படிச்சு பாத்தீங்கன்னா தான்ட்டு உள்ள அந்த அ சம்மந்தமே அந்த ப்ப இவங்க போட்ட அந்த தம்ப் நைலுக்கு அ உள்ள இருக்க விஷயத்துக்கு சம்மந்தமே இருக்காது அந்த மாரிதா போடுறவாங்க அது மாரி ஒரு பெருசாக்குறாங்களே தவிர வேற ஒன்னுங்கெடையாது ஆமா சொல்லுங்க
அது மாரி இன்னைக்கு மழழ பெஞ்சதுல இங்க வாசல்ல ஒரு கொய்யா மரோ பப்பாளி மரோ சின்ன தோட்டம் மாரி இருக்கு சைட்ல வீட்டுக்கு முன்னாடி அங்க அப்டி மழ பேய்றதுக்கு முன்னாடி அந்த மரத்துல பாத்தா அவ்ளோ தூசி காத்து பயங்கரமா காத்து வேற தூசியாய்டுச் து மரமே ஒரு மாரி இருந்தது ஆனா மழ பெஞ்சதுக்கு அப்றோ மரத்த போய் பாக்கும் போது அவ்ளோ ஒரு நல்ல ரம்யமா இருக் தது நல்லா பச்ச பசேர்னு இருந்தது இதா அந்த மரத்துல இருக்க கொய்யா வந்து நல்ல கொஞ்சோ டேஸ்டா இருக்கு அது ரொம்ப பழுத்துருச்சின்னா இனிக்காது ஒரு மாரி இதுவா இருக்கு டேஸ்ட் சப் புணு இருக்கு ஆனா அந்த கரெக்ட் டா கொஞ்சோ செங்காயா இருக்கும்போது பறிச்சு சாப்ட்டோம்னா நல்லா சூப்பரா இருக்கு
ஓகே ஓகே ஓகே நாங்க வந்து
பறிச்சு சாப்டுவாங்க அத நறையா
நா வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாடகை கி இருந்தோ அங்க அங்க வந்து கொய்யாமரோ இருந்தது அங்கவ பெருசா பராமரிப்பு இல்லாம தா வச்சிருந்தாங்க இப்ப நாங்க அங்க குடி போகவு அதெல்லா க்ளீன் பண்ணி இது பண்ணோ தண்ணி நல்ல தண்ணி இதாவு மரோ நல்லா வளந்தது சீசன் அப்ப பாத்தீங்கன்னா பழோ நெறையா இருந்தது பாத்தா அணிலு நெறைய சாப்பிடுதுன் சொல்ட்டு என்ன பண்ணா கேரிப்பை இருக்கு பாரு ங்களா அத வந் து ஒவ்வொரு கொய்யா பழத்திலையு கட்டி கட்டி கட்டி உட்டோ
ஆ
கவர் கட்டி உட்டதுல அதால சாப்டவு முடியல அத கடிக்கவு செய்ல அந்த கவர கடிக்க முடியு ஆனா அது கடிக்கல அதுக்கு பழோ அதோட கண்ணுக்கு தெரியலையா என்னன் தெரியல சாப்பில்ல அந்த இத வந்து அது மரத்துலே பழுத்து அவ்ளோ டேஸ்ட்டு சூப்ப அருமையான ஒரு சுவையா இருந்தது அப்ப எல்லா ஆனா இப் இப்ப உங்ளுக்கு கடைகள்ல கெடைக்கிற கொய்யாப்பழோ வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கை இனிக் கவு கெடையா அது ஒரு மாதிரி சப்புன் இருக்க மாரி ஒரு சுவையாதா இருக்கு டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இதா கடைக்
இப்டிதா இருக்கு
ஆமா முன்னாடி மாரி கெடையாது பழங்கள் வந்து எதுவுமே கிடையா இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாம்பழ சீசன்னு இப்ப அந்த மாம்பழத்த வந்து பாத்தீங்கன்னா ஆ மாம்பழோ இனிப்பா இருக்கு அது மரத் இத்துலே நீங்க வந்து இப்ப எங்க ஏரியால எல்லா பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தோட்டோ இருக்கு அங்க வந்து வெளிலயே விப்பாங்க அங்கேயே புடுங்கி அங்கனக்குள்ளயே விப்பாங்க அவங்கட்ட வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கு காயே ஓரளவு டேஸ்டா இருக்கு பழுத்துருக்காது ஆனா உங்களுக்கு வந்து அந்த சப்புன்னு இருக்க டேஸ்ட் சுர அதுலயே உங்களுக்கு புளிப்பு இனிப்பு கலந்த சுவைதா வரு
ஓ சேரி சேரி
ஆனா இப்ப நீங்க கடைல வச்சிருக்க எல்லா கல்லு வச்சிதா பழுக்க வைக்கிறாங்க அப்டிங்கும் போது என்ன ஆகு துன்னா ஓ உங்களுக்கு வந்து அதே இத ஒரு ஒரு வாரோ வச்சிருங்க பிரிட்ஜ்க்குள்ள கொண்டு போய் வைங்க அந்த மாம்பழத்த வச்சிட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சி அத எடுத்து வெட்டி பாருங்க அதுல இருந்து ஒரு ஆனா பழோ வந்து நல்லாதா இருக்கு உங்களுக்கு பாக்றதுக்கு
ஆ
பழ வந்து நா பாக்க நல்லாதா இருக்கு அத கட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு கெட்ட ஒரு ஸ்மெல் தா வரு
ஓ அப்ப மருந்து எதோ அடிக்கிறானுங்க அதுல
அதே இது அதே மாம்பழத்த நீங்க வெளியில வச்சு ஒரு நாள்ல ரெண்டு நாள் ஃபுல்லா அறுத்துட்டீங்கன்னா ஒன்னூ செய்யாது அதே மாம்பழத்த ரெண்டு நாளு ஆ வெளியில வச்சீங்கன்னா அழிகிடு அ ஆ அ அ இல்ல அது என்னன்னு தெர்ல உங்களுக்கு அது நாள் படாம கெட்டு போகாம வச்சிருக்கனால அந்த ஒருவேள அந்த கல்லு வந்து உள்ளேயே இருந்து அந்த கெமிக்கல் வந்து உள்ள இருந்து ஏ எதுவும் பண்ணுதான்னு தெரியல
தெரியல ம்
டேஸ்ட்டே உங்களுக்கு நல்ல நல்லாவு இருக்க மாட்டேங்குது சப்புன்னு ஒரு மாதிரி இருக்கு ஆமா
அவ்ளோதா இப்ப அப்டி இப்டின்னு மாம்பழ சீசனு முடியிற டைம் வந்துருச்சுல
ஆ அங்க முடிய போதுன்னு நெனைக்கிறே ஏனா இது நாவல் பழம் வந்துருச்சு நாவல்ப் ப்பழம் வந்துட்டாலே அந்த இது முடிய போதுன்னு அர்த்தோ இப்ப கொய்யாப்பழ வந்துருச்சு இல்ல இல்ல கொய்யாவத கொய்யா சீசன் வந்துருச்சுன்றதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இது வந்துரு மாதுள வந்துரு மாதுளனு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மங்குஸ்தான் ரம்புட்டான் பழல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சீசன் தா வரு இன்னு இந்த அவுங்களுக்கு இந்த கேரளால்ல சீசன்ருக் கு பாத்தீங்ளா அந்த அங்க சீசன் இருக்கறதுனால இது வரு இப்போ உங்களுக்கு இந்த ஒரு இன்னு ஒரு இன்னு ஒரு ஒரு மாச வரைக்கு வரு இது அவ்ளவுதா அதுக்கப்பறோ அடுத்தது மாதுள வந்துரு மாதுள ஆப்பிள் அப்டியே வரிசையா ஒன்னன்னா வர ஆரம்பிச்சிரு
கரெக்ட்டு கரெக்ட்டு
ஏமா இப்ப உங்க ஏ இங்க வந்து இதுதா இது அப்பா ரம்புட்டான் பழமு நா நாவல் பழ அதா நீங்க சொன்ன மாரி இது மாம்பழம் வந்து சீசன் முடியபோது
ஆமா ஆமா ஆனா கொய்யா பழம் எப்டியும் இன்னைக் பறிச்சாங்க எப்டியு ஒரு மூணு கிலோ இருந்திருக்கு மரத்துல அவ்ளோ பழோ நல்ல டேஸ்ட் ஃப்ரஷாதா இருந்தது நெறைய பழ ஒரு சிலதா ரொம்ப பழுத்து ஒரு மாரி இதுவாயிருச்சு மிச்சதெல்லா நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு
உங்களுக்கு தெருவுல போற வர்றவங்கலா அத எதுவு எடுத்துர்லா மாட்டாங்களா அவ்ளோ புடிங்கிருக்கீங்க
ஆஹா இல்ல இது வந்துட்டு கேட்டுக்கு உள்ளக்கதா இருக்கு கேட்டுக்கு உள்ள யாரு வரமாட்டாங்க
ஓ சேரி சேரி சே
அத தாண்டி கொஞ்ச தூர கழிச்சுதா கேட்டு இருக்கு
ம் ம் ம்
உள்ள இருக்கனால மோஸ்லி யாரு வரமாட்டாங்க அப்டினு நம்ம நெனைக்கிறோ தெரியல நம்ம இல்லாத நேரத்ல பறிப் ப்பாங்களா என்னனு தெரியல
ஆனாலு உங்ளுக்கு நெறைய பல இருக்கு
உம் நெறைய இருக்கு நம்மளுக்கு போக ஆக்சு நாங்க பறிசுட்டு வந்து மொ மொட்ட மாடியல நின்னு பாக்கும்போது கீழ இருந்து பாக்கும் போது நம்மளுக்கு தெரியில ஆனா மொட்டமாடியில வந்து பா க்கும் போது நெறைய பழம் இருக்கு மொட்டமாடியில இருந்து டேப் அங் அதா மேல இருந்து அத பாக்கும்போது
ஆமா புரியிது புரியிது
நெறையா பழோ தெரியுது அதுக்கப்றோ ஆனா பறிக்கல இதுவே இன்னுருக் கு அப்றோ ப சாப்ட்டுட்டு பறிச்சுக்கலா மரத்துல இருந்தாவது கொஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டோ அப்படியே
சேரி சேரி சேரி உங்களுக்கு ஓ அங்கல்லா ந நாவல் மரோல்லா இருக்குங்களா இப்ப
ஆ எங்க வீட்டு பக்கத்துல இங்குட்டு வேற ஒரு தெருவுலருக்கு அந்த வீட்டுல யார் ருமே இல்ல ஆளே இல்லனு நெனைக்கிறே நாங்க லாஸ்ட் டைம் அந்த சீசன் அப்போ வந்துட்டு எங்க அண்ணி எல்லாரு அந்த தெருகுள்ள போயிட்டு சும்மா பாத்தோ மரதுல இருந்து கீழ விழுந்து கிடந் ந்து நெறையா அப்டியே ஆனா அதுல வந்துட்டு கீழ விழுந்ததுல ரொம்ப மண்ணா ஏச்சு அடிபட்டுருச்சு பழல்லா ஆனா நா இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி அந்த சைடு ஒரு வேலையாக போனே அங்க அப்ப பாத்தா மரத்துல அவ்வளோ கொத்து கொத்தா காய் தொங்குது அத பறிக்க முடியல ஆனா கொஞ்சு உயரமா இருக்கு அது
ஓ சேரி சேரி சேரி சேரி சேரி ரைட்
அத பறிக்க முடிஞ்சா பறிசிருப்ப அது கொஞ்சு ஹைட்டா இருக்கு நம்மா அவ்ளோ ஹைட்டு போட முடியல அது இல்லன்னா பறிசிருக்கலா நல்லா அது நாட்டு நாவல் பழம் குட்டி குட் ட்டியா இருக்கு
உம் உம் உம் இல்ல இங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துலையு இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல் பக்கத்துல பாத்தீங்கன்னா நாவல் பழோ மரோ இருக்கு அது அவ்ளோ கிடக்கு காலயில பாத்தீங்கன்னா அவ்ளோ கீழ கெடக்கு அத கரெக்டா அந்த ஸ்கூலுக்கு வர்ற புள்ளங்க எல்லா எடுத்துட்டு போகுங்க அவ்ளோ பழோ உழுகுது உம்
நாங்க ஸ்கூல் ஊர்ல நா அஞ்சாவப்பு வர படிகிற வர ஒரு ஸ்கூல்ல வந்து பெரிய நாவல் பழமரம் இருந்துச்சு மத்தியான வந்து டு வாய்ப்பாடு வகுப்பு வெப்பாங்க சும்மா சாப்ட்டுட்டு கொஞ்சு நேரோ டைம் இருக்குல்ல அப்ப வந்துட்டு வாய்பாடு கிளாஸ் மாரி வெளி ல வெச்சு நடத்துவாங்க மரோ நெழல்ல அதப் அந்த முடிஞ்சோனே எல்லாரு அந்த நாவல் பழத்த வந்து எங்கெங்கெல்லா விழுகுதுன்னு பாத்து வச்சுக்குவாங்க அத பெறக்கறதுக்குதா எல்லாரு ஓடுவோ அந்த ஸ்கூல் டைமிங்ல மிஸ்ல்லா திட்டுவாங்க அங்க இருந்து ஏய் கிளாஸ்க்கு போங்க கிளாஸ்க்கு போங்கன்னு சொல்ட்டு அந் ஆனா அப்போ அந்தப் பழோல்லா நல்ல டேஸ்ட்டா இருக்கு இப்ப நம்ம கடையில வாங்குறது ல்லா குண்டு குண்டா இருக்கு
இப்போ வந்து உங்களுக் க்கு ஆ ஆ இதுதான ஆமா ஆமா ஆமா ஆமா ஹைபிரிடு தா அதா அப்படி இருக்கு
ஆனா நம்ம இப்ப மரத்துல இருகறது ல்லா சின்னதாதா இருக்கு
ஆனா உங்களுக்கு அந்த சதைபகுதி வந்து கம்மியா தா இருக்கும் எ ட்லிப் இப்ப நாட்டு இதுல அதல வந்து ஹைப்பிரிட்டுல வந்து அது நெறையா இருக்கு
நயா இருக்கு ம்
அஆந்த மாரி தான வச்சிருக்காங்க உங்களுக்கு
ஆனா டேஸ்ட்டு வந்து நாட்டு நவாப்பழம் வந்து கொஞ்சோ அந்த துவர்ப்பு இதோட இருக்கும்
ஆமா
ஆனா இந்த கடையில குடுக்கறது வந்து அவ்ளோவா துவர்பப்புல்லா இருக்கறது இல்ல ஒரு ஸ்வீட்னஸ்
இல்ல அதுவு உங்களுக்கு இப்ப வந்து எப்படின்னா கெட்டுப்போகாம இருக்கணுன்றதுக்காகவே அத அப்டியே ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருக்கு மாரி வச்சிருப்பாங்க இதையவே நாட்டு நாவல் பழம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்னா ஒரு ரெண்டு நாள்ல அதுவா இதாயிடு இது ஒரு நாலு அஞ்சு நாள் கூட வரு சில நேரோ
ஆ
வாடாம அது பாட்டுக்கு இருக்கு நல்லா கட்டியாவே இருக்கு அந்த இது அப்படிங்கம்போது அது நல்லாதா இருக்கு ஆமா
சேரிங்க பாப்போ
அ சேரி ரைட்டு் ஓகேங்க
ஆம்